ஓ மேடம் நல்லார்க்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க
சூப்பர் அண்ண எப்டி இருக்காங்க பாப்பா எப்டி இருக்கா
நல்லாருக்காங்க அங்க எல்லா நல்லாருக்காங்ளா
ஆ நல்லார்க்காங்க எல்லாருமே நல்லார்க்கோ அண்ணா பாப்பாங்க எல்லார் நல்லார்க்கோ
ம் நீங்க தா மேடம் தா வந்து ஃபங்க்ஷனுக்கு வரவங்களா
இல்ல என்னன்னா சுச்சுவேஷன் வர முடில மாமனாருக்கு சாமி கும்ட்டமா ஆ அதனால ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாம போயிட்டு செர்
ம் செரி எங்க நாத்தனார்தான் கேட்டாங்க எங்கப்ப நம்ம வீட்டுல யாரையும் காணோ நாங்க வந்தாங்க பெரியத்த சின்ன அத் த்தல்லாம் ‌வந்தாங்க அப்ப நா சொன அ அண்ணி கொழந்த இருக்கங்காட்டிக்குது சீ சீர் பங்க்ஷன்னு சொல்ட்டு வரலையே என்னமோ அப்பிடின்னு ந அப்பிடி நெனைச்சேன் அப்டீன்னு அப் அப்ப எனக்கு ஞாபகம் இல்ல அதுக்கப்பறம் தான் ஞாபகம் வந்துச்சு சோ அவ மாமனாருக்கு சாமி கும்புறாங்கன்னு சொன்னால மறந்துட்டுனே அப்டின்ட்டு
ஓ நாங்க தி திதி வந்து முப்பதா தேதி வந்துச்சா அ சாமி கும்பற் பதுனொன்னாந்தே நாங் வந்து பதுனொன்னாந்தேதி எல்லாத்யு கூப்ட்டு கு கும்ட்டுக்லா அந்த மாரி ஐடியா பண்ணிர்ந்தோ கடசில அமோண்டு ரெடி ஆனனால முப்பதாந்தேதியே கும்டுக்ட்டோ அப்டி திடீன் ப்ரோக்ராம் மாறிச்சு
ஓ சேரி சேரி பரவால்ல பரவால்ல
அ
சி எனக் என்ன புதுசு தான யோ நம்ம வீட்ல ஒரு மார் நம வீட்ல நம்ம நம்ம வீட்டு நம்ம சோறு சைட் பங்க்ஷன்னா நாங்க எப்புடி கும்புடுவு சையவு எப்புடி பண்ணுவோ
ஆமா
து அப்புடியே மோ வேறடி
அ
இங் அப்பாவிய கேக்குற கடவுளே அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதுல இருந்து அப்பப்பா தானா ஒன்னு இது
ஓ ஏ அம்ம வந்து இப்பதான இப்ப புதுசா இதுக்குள்ள எறங்குறோ அதனால பெரிய விஷிமா தெரிய்தோ
ஏ ஆப் புடிஇல் ல அதாது இப்ப நம்ம வீட்லேந்து பாத்தனா ந இப்ப நம்ம மதுரைல நம்ம பேய் செஞ்சமா
ஆமா
அ அப்ப இப்புடி செஞ்சோ இப்ப உனக்கே செஞ்சது எப்புடின் கேட்டைனா அ ஆய் மம் மங்கால ட்ரஸ்சு கொண்டு வருவா ஆ ட்ரஸ்ஸும் கொண்டு வருவாங்க மால போடுவாங்க அவ்ளோதா இல்லயா நம் இதுல ம் போடுவாங்க பாவா குட்த்தங்க ட்ரஸ்ஸ வச்சு போட்டோ எடுப்பாங்க யா அத அதோடும் உக்கார வெச் சில பேரு ஓல குடிச கட்டுவ அதோட முடிஞ்சா அமுக்கு வீட்ல சடங்கு ஏனா உங்க அண்ணா வீட்ல அப்டி கெடையாது டி
ஆ
என்ன தெரியுமா ஆ ஃபஸ்ட் அவ பெரிய பொண்ணு ஆனோனே மிட் நைட்ல தா பெரிய பொண்ணு ஆனாலா அப்ப எங்கனா ங்க மூணு பேரையு வரசொன்னாங்க அப்போ நாங்க மூணு பேரு போய் தண்ணி ஊத்துனோ அவுளுக்கு நைட்டே தண்ணி ஊத்தூனோ மூணு பேர் போய் ஆ அவ மூணு பேரு இப்ப இவளுக்கு நைட்டு தண்ணி ஊத்திட்டு இப்ப கால்ல எந்திரிச்சு என்ன ஏது அப்டினு அதோட முடிஞ்ச்சா அப்ப தா அவுளுக்கு ஒம்பதாவது நாளே ஒம்பதாவது நாளே ஒம்போது நாள் தா ஒம்பதாவது நாளே சீர் வக் க்லா உட்டுக்க ரெண்டு செலவு பண்ண முடியாது நா ஒரே செலவா பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்க நாத்னா சொல்லிட்டாங்க அவங்க இதுல பண்ணிட்டாங்க செரியா பண்ண முடியா இது அப்டி டோட்டலா வேற அப் நம்ம இதுல என்ன பண்ணுவோ ஆ நம்மது நம்ம வீட்டுக்கு அந்த சடங்கு வண்ணாஞ் சடங்குலா செஞ்சு அதல்லா கழிச்சுட்டுதா நம்மள வீட்டு ப படியே நம்ம தாண்டுவோ
ஆமா
இங்கே எப்புடி தெரிய்மா ஒன்பொதாவ்து நாளு எக் எதுவுமே பண்ணல தண்ணி எல இப்பப்ப நாங்கல்லா போனோ தண்ணி ஊத்துனோ நலங்கு வச்சோ டேரக்டா மண்டவத்துக்கு கூட்டிட்வன்டாங்க
பண்லயே
சொல்றது கேளு மண்டபத்துக் கூட்டுவன்ட்டு
ஆஹ்
துக்குப்பறமா மறுநாள் ஐயர வச்சு இதெல்லா அது இது எல்லா பண்ணி வச்சு மறுநாள்ல்ல அதுக்குட்டு அடுத்த நாள் மூணாத்நாளு ஆஹ பண்ணி அதுக்கப் அப்புறமா அன்னைக்கு சாயங்காலம் அண்ணாஞாரம் செய்யறாங்கடி
நீ வித்தியாசமா இருக்க என்னைக்கே ஒரு மாரி கொழப்பமா இருக்
எனக்கே பயங்கர குழப்பமாதா இருந்துச்சு நா சொல்லிட்ட உங்க அண்ணன்கிட்ட ஏங்க இந்த இதே வேண்டாம் எனக்கு ரெண்டு செலவு ஆனாலும் ப பரவால்ல ம் அ வீட்டுல வந்துட்டு வண்ணா்சரகம் செஞ்சு காப்ல புண்ணியோஜனனை வே வண்ணா்சரம் செஞ்சுட்டு வீட்டுல புண்ணியயோஜன வச்சிட்டு அத முடிச்சுட்டு நம்ம பிள்ளைக் கியோ மூணு ஒரு மூணு மாசம் கழிச்சு நம்ம சீர் வச்சுக்கலாங்கன்னு சொல்லி முடிஸ்டேன்
ஓ நீ வந்து ரெண்டாவது அத்தையா
ஆமா நா வந்து ரெண்டாவுது அத்த அட சீர் வருசை சொன்னாங்கதான்டி ஆனா உண்மையாலுமே எத்தன சீர் வருச தெரியுமா அதவிட இவங்க பெரிய பொண்ணு ஆனாங்க எங்க நாத்தனா நாத்தனார் வீட்டுக்கார் போயி இந்த மாரி புள்ள பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு சொல்லி நம்ப வீட்ல என்ன பன்னுவோ நிதா அத்த‌மாமா‌‌ னு நம்ம தெருவுல பெரிய பொண்ணு ஆயிட்டா புள்ளைக்கு தண்ணி ஊத்தரொம் வாங்கனு சொல்லுவோம்
ஆமா
இவங்க வீட்டு்ல எத்தன தாய்மாமா இருக்காங்களோ அத்தன தாய்மாமாயு போணும்மம்மா மா சொல்றக்கு
சொல்றதுக்கே இத்தன பேரு போணுமா ஆ
ஆமா ஒரு வாரோ லீவ் போட்டோ நாங்க
ஆஹ கட
கடைக்கு எல்லாருமே அவங்க எல்லா வேலைய லீவு போட்டாங்க நா கடைய லீவு போட்ட கடை ய லீவு போட்டு போயி இந்த மாதிரி பேய மாறிதா அவங்க அம்மா ஓரமா ஒதிங்கி நின்னுக்குச்சு
ஆஹ
நாங்க போய் எ மருமக பெரிய பொண்னு ஆயிட்டா நாங்க வெள்ளிக்கிழம் சீர் வச்சிருக்கோ நீங்க எல்லா கண்டிப்பா வந்துருங்க அப்ப வந்துருங்க வந்துருங்கன்னு ஒவ்வொருத்துர்க்கிட்யா ஒவ்வொரு வீட்டுக்கா போய் நாங்க சொன்னோ
ஓ இல்ல உனக்கு போன புதுசு வேற உனக்கு பழகிருத்தா
ஐயோ எனக்கு தெரியவே இல்ல அவங்க ரெண்டுபே சொல்ல சொல்லன்னு நா பெசாம வேலியா நின்னுக்குவ அப்ரோ என்ன பண்ணாங்க நீங்கலே இல்ல இல்லைங்க நீ சொல்லுமான்டாங்க ஒருத்தவங்க வீட்டுல யாருனே தெரியாது அவங்க
ஆஹ
அசிங்கமா போச்சு
சொன்னிட்டியா கடசிக்கு வந்தாங்களா
ந்தங்கா
ம்
சரியா அதுக்கப்ரோ சீ சீரு இருவத்தோரு தட்டு வச்சுக்கலா அது போது அப்படின்ட்டாங்க
ஓஓ
சரி வாங்கி அது பிரச்சன இல்ல செரியா கம்பல்சரி நக போன்ணுமா மா
பார்ரே
ஆமா கம்பல்சரி நக போட்னுமாமா அது போக தாய் மாமா வந்துட்டு வாழ த்தாரு எறக்கணுமாமா சரியா பித் தலண்டா
ஆஹ்
பித்தலண்டா நெரச்சு ஸ்வீட் போட்டு தரணுமாமா
இப்ப எத்தன மாமா இருக்காங்களோ அத்தன மாமவுமே அந்த நக ஒரு ஒரு மாமாவு தனிதனியா செய்யணு
அதாவது ஒவ்வொரு மாமா தனி தனியா செஞ்சுக்கலா இல்ல சேர்ந்தும் செஞ்சுக்கலா ஆகமொத்த இப்ப இவங்க அண்ணதம்பி மூணு பேருல்ல
ஓ ஒட்டுக்கா வந்து ஒரே செட்
ஆமா ஒட்டுக்க நா நாங்கந்து ஒட்டுக்க ஆமாமாமா மூணு பேர் சேர்ந்து ஒட்டுக்கா பண்ணாங்க ஒரு பவுன்ல ஒரு செயினு போட்டோ அவளுக்கு
ஓ
அந்த மாரி
சேர் சேர்
போட்டு சேல பதினஞ்சுருவாய்க்கெடுத்தோ
பார்ரா ஆஹ் ஓ அஞ்சஞ்சு ருவா போட்டு பதனெஞ்சுருவா போட்டு சேல எடுத்துட்டீங்க
ஆமா செய்ணூ அதே மாரிதா
ஓ
அண்ட மத்த எல்லா மேல் செலவு எல்லாமே ஷேரிங் தா அதுவு எப்டி பட்டாசு பல்லாக்கு அவளுக் த பல்லாக்கு வெச்சு டிரம்ஸ் வர சொல் ட்ரம்ஸ்ஸ வச் ச்சு வண்டில சீர்வரிசில்தா வண்டில தா வந்து ச்சு வண்டில சீர்வரிச வந்து அப்புறம் அங்க அவங்க மேக்கப்கு எல்லாமே நாங்காதான அவளுக்கு நல்ல ரோஸ் கலர்ல அது ஆ இப்ப எப்டி கேட்டியா ரொம்ப டென்ஷன் ஆய்டுச்சு ஆ மூணு மணிக்கு அவளுக்கு வீட்டு க்கு போய் வீட் வீட்ல தனியா தண்ணி ஊத்துரக்கு அவளுக்கு இது நாதஸ்வர வெச்சுருந்தோ
ஓ
சரியா வீட்ல தயிர் திருக்கு ந தஸ் சொச்சு வச்சிருந்தா தண்ணி அவளுக்கு தண்ணி ஊத்தி முடிச்சுட்டு த் தாய்மமா பொண்ணாட்டீங்கன்னா தண்ணி ஊத்தணமாமா தண்ணி ஊத்தி முடிச்சுட்டு அவ போட்டிருந்தால அத அவ இருந்தாலே எடம் உட்கார வச்சிருப்போம்ல அவ்ள
ஆமா
ஆ அந்த இடத்த தாய்மாம வச்சா வலிச்சுணுமாம
ஓ
அந்த எடத்துல ஃபுல்லா வழிச்சுட்டு அவ திங்ஸ் எல்லாம் நாங்கள் தான் கழு துவைக்கணும்ன்னனு சொல்லிட்டு அதெல்லாம் அலாசி போட்டு ஒரு ஆள் குளிக்க வைக்க ஒரு ஆள் அலாசி போட அதெல்லாம் பண்ணி முடிச் ட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்க வந்து தலை குளிக்கணுமோமா
ஆமா இது வந்து நானும் கேள்விப்பட்ருக்கேன் எங்க நாத்தனா பிள்ளைக்கு இத நான் செஞ்சிருக்கேன்
ஓ அப்படியா ஏன்ன இது நம்ம இது பழக்கமே இல்லைனாள செய்யவே எனக்கு தெரியாது ஆ அப்ப எனகு எனக் ஆ சொன்னாங்க அவ போய் எல்லாம் அலாசிவுட்டு அதுக்குக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நாங்க அவசர அவசரம் திரும்ப கிளம்பி போனோம்னா பாத்துக்கோ
அதான்து ஏன்னா இது வந்து நானும் கேள்விப்பட்ருக்கேன் என்னன்னா எங்களுக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி வந்தாலும் நம்மதான் முத மொத அந்த கேள்விப்பட்டதுமே நம்மதான் ஸ்வீட்டு் சர்கரையோ ஏதாவது ஸ்வீட் மொத மொத நம்ம தான் கொடுத்து நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் ஹ ஆ அந்த மாரிலாம் சொன்னாங்க
நா சோ அப்பா ஏன் கே்க அது அன்னைக்குன்னு பாரு என் நாத்தனா பொண்ணு நைட்டு பெரிய போனாங்கற காலையில ம ரெண்டாச்சதுப்பா வீடு கிரகபிரவே வச்சு ட்டுர்
ஓ போக முடியாதே எல்லாம் ஒட்டுக்க வந்தா
நப என்ன பண்றது ஏன்னா அங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு கிளம்பிட்டு தான் காலையில் ஃட்ரெஸ் எல்லா எடுத்து வச்சுட்டு காலையில இதெல்லா போடணு ட்ரெஸ் எல்லா எடுத்து வச்சுட்டு நைட்டு படுக்குறே நைட்டு ப பண்ணென் ன்ர மணிக்குதா படுத்தே கண்ண மூடி திரும்புறே பன்னண்டே முக்காலுக்கு போன் பண்றாங்க எங்க மாமியாரு
ஆஹ்
மருமக செலவு வச்சுட்டா சீக்கரோ வீட்டுக்கு வாங்கன்னு
ஆ
ஆனா அவ வந்து கரெக்டான வயசுதா
ஓ எத்தன வயசு ஆச்சு
அவளுக்கு வந்து இப்ப நையன்தில இருந்து டென்த் போறா கரெக்டா நையன்து படிக்கும்போது வந்தா
ஓ ச பதுநாளா
ஆமா
ம்
ஏஜ் கரெக்டான ஏஜ்தா. நம்ம ஏஜ் எது சொல்லலா எப்பவுமே அதா எங்க அது எங்களோட செலவு தான அதனால் நாங்க சு சொல்லிட்டே இருந்தோ எப்ப வேணாலு நடக்குங்க கொஞ்சோ கவனோ எப் எப்ப வேணா எப்ப வேணா ஆனா எப்டி ஆ கரெட்டா குடுத்தா இங்க போய் கெட ஆ நல்ல படியா செஞ்சு முடிச்சுட் சொல்லப் போன எடத்துல மூனு தாய்மாமா எப்டி பண்றீங்கன்னு பாக்குறோம் மூணு தாய்மாமா இருக்கீங்க எப்டி பண்றீங்கன்னு அ அ அ பாக்குறோ போல் இதெல்லா எப்டி இரண்டு சொல்றாங்க ம் ஹு செரிமா அதுவு போய் சொல்லனு நெனக்கிறியா இப்ப உள்ள போனோனே அ காதுல என்ன போட்டுருக்காங்க கழுத்துல என்ன போட்டுருக்காங்க கையில என்ன போட்டுருக்காங்க அதெல்லா பாத்துட்டுதா பேசுறாங்க கடுப்பாயிட்டே நா எல்லா
ஓவ்
ஆனா ரொம்ப பொறும ரொம்ப முக்கியம் ஜி
ஆமா இல்ல இல்லன்னா அவ்ளோதா ஹ
சேரி பாரு எனக்கு தூக்கொ வந்துச்சு நா போய் தூங்கட்டா
சேரிப்பா சேரி
ஓகே பா குட் நைட்
ஆஹ் வெக்கறே